ஹலோ அக்கா ஆ அக்கா எப்படி ஆ நல்லா இருக்கேன்கா நீங்க எப்டி இருக்கீங்க
நான் நல்லா இருக்கேன்
சாப்ட்டாச்சா என்ன பண்றீங்க
சாப்ட்டேன் பாப்பாவுக்கு இப்ப தா சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கேன்
சேரி சேரி சேரிக்கா
ம் என்னாச்சி எப்போ ஊருக்கு வருவ
நா தீபாளிக்குதா க்கா வரணும் எப்படா ஊருக்கு வருவேன் க்கு உங்களளா பாத்து ரொம்ப நாளாச்சு ஊருக்கு வரணு்கா நவம்பர் தானே வருது தீவாளி தீவாளிக்கு தா வரணும்
தா
ஆமாக்கா அதுக்கப்புறம் தா வரணும் போன தீபாளி நல்லா இருந்துச்சு வந்து நல்லா எல்லாரையும் பாத்து நல்ல ஸ்னாக் ஸ்லா நல்ல நெறய செஞ்சு சாப்ட்டு ஜாலியா போச்சு
ம் இந்த தீபாளிக்கும் நீ வா உனக்காக நான் இந்த தடவ உனக்கு சுசியம் பண்ணி வைக்கிறேன்
போன தடவ நீ வரலல்ல வீட்டுக்கு இந்த தடவ கண்டிப்பா வீட்டுக்கு வருணு என்ன
கண்டிப்பாக்கா பாருங்க்கா போனதடவேயே உங்கள கோயில்ல தானே பாத்த இங்க வீட் க்கு வர்ல வீட்டுக்கு வர முடில அதா இந்த தடவ பாக்றேங்க்கா கண் ப்ப பாக்றேன்க்கா வரே
ஆமா இந்த தடவ கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருங்க மொதலே வீட்டுக்கு வந்துருங்க அப்றோ பாத்துக் ஒனக்கு எப்போ லீவ் வுடுவாங்க இந்த தடவ சண்டே வேற வருதே தீபாளி
அது அந்த அந்த வார ஃப்ரைடே சாட்டரடே சண்டே தான்க்கா லீவ் இருக்கு எப்டியு அப்பதா டிக்கெட் போடணுனு டிக்கெட் வேற போடல இனிமேல் தா டிக்கெட் போடணு
ஆமா இப்ப மே நம்ம ஜூன்னு நெனச்சிட் ம் நம்ம ஜூன் நெனச் ஆமா ஜூன்னு நெனைக்கிறோ பட் டிக்கெட் சீக்கிர போட்டாதா உனக்கு அன்னைக் கெடைக்கு எனக்கு போன தடவ டிக்கெட் லேட் ஆச்சுல
ஆமா ஆமாக்கா ட்ரெயின்லலா போடணுன்னாலே இப்பவே டிக்கெட் போட்றுணு
ம்
ஆமா நீங்க என்னென்ன ஸ்நாக்ஸ்லா செஞ்சீங்க போன தடவ
போன தடவ நீதா வரல நாங்க முறுக்கு செஞ்சோ பஜ்ஜி செஞ்சோ அப்றோ வட போட்டோ நீதா எ அதுரசத்த மிஸ் பண்ட்ட ஆச்சு போட்டு தந்தாங்க தெரியுமா போன தடவ
ஆன் ஆன் இந்த தறவ வந்துருவே இந்தடவ கண்டிப்பா அதுரச சாப்ட்றதுகுனே வந்துருப்பே
ம் போன தடவ லலிதாவுக்கு எடுத்து வச்சிருந்தாங்க நீதா மிஸ் பண்ட்ட
எங்க வீட்லயு எங்க வீட்ல தட்ட பண்ணாங்க தட்ட அப்றோ பொரிகட்ல உருண்ட அதெல்லா பண்ணாங்க அதெல்லா அத ஜாலியா இருக்கு கா தீவாளிக்கு வந்தாலே
ஆமா போன தடவ பாப்பா சின்ன புள்ள நம்ம வெடியெல்லா போட்லல்ல இப்ப பாப்பா பெரிய புள்ள ஆயிட்டா இப்ப இந்த தடவ பாப்பா கொஞ்சோ வெவர தெரியு ஆமா விவரோ தெரியுல அவளு நல்ல வெடி பாப்பா கலர் கலரா வெடிக்குமா பாத்துக்கிட்டு இருப்பா இந்த வருஷ்ஷோ
ஆமா அவுங் கூடயு நல்லா ஜாலியா விளையாடலா அவ கூடியே நல்லா ஜாலியா வெளையாட்லா
மொத மொதல்ல வெடி போட்றதெல்லா பாக்க போறா
ஆமா சூப்பராருக்கு
ம் அவலா அவனே தேடிட்டு தா இருக்காவா
நீங்க தீவாளி எப்பப்பல்லா எந்த கோயிலுக்கு கா போவீங்க
நாம வருஷ் வருஷோ இந்தா வீட்டு பக்கத்துல இருக்க பிள்ளையார் கோயில் தா வேற எங்க அதும் போன வர்ஷோ பாப்பாவ வஸ்ட்டு அங்க மட்டு தா போனோ வேற எங்கியு போவல
ஆம்மா ஆமாக்கா இப்ப நீ எங்க வீட் வீட்ல வந்து இங்க மணிமூர்த்தீஸ்வரம் அங்க உசிஷ்ட கணபதி கோயிலுக்கு போவாங்க
ஓஹோ அங்க போயிட்டு தா அப்ப நம்ம ஊர் கோயிலுக்குலா வருவ ன அதா போன தடவ லேட் ஆயிடுச்சோ
ஆமாக்கா ஆமா அதா வர லேட்டாயிச்சு போன ரிட்டன் டிக்கெட்டு கரெக்டா போடணு போனதடவியே ரிட்டன் டிக்கெட் எனக்கு கெடைக்காம இதுவாச்சு அதிகமா காசு குடுக்கற மாரி இருந்ச்சு ஆமா அதனால இந்தடவ கரெக்டா போடணு
ம் அதா இப்போ ஒன்னு பிரச்சன இல்ல நீவா அண்ணன கூட டிக்கெட் ரிட்டன் டிக்கெட் போட சொல்லிக்கலா செரியா ஆ செரி எல்லாரையு கேட்டன் சொல்லு ஒ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையு எப்டி ரூம்லா செட் ஆகிட்டா
அதெல்லா போகுதுக்கா அப்டியே இங்க ஹாஸ்டல்லே ஹாஸ்டல் சாப்பாடு என்ன சொல்ல வீடு மாரி இருக்காதுல்ல எப்புட்னாலு
அது கரெக்ட் தா கொஞ்ச அட்ஜஸ்ட் பண்ணிதா ஆவணு என்ன இன்னு கொஞ்ச நாள் அப்டிதான
ஆமா எல்லா இந்த எக்ஸாம் முடியிற வரைக்கூ
ஆமா எக்ஸாம் டேட் சொல்ட்டாங்களா
எக்ஸாம் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து செப்டம்பர்லக்கா எக்ஸாம்
ம்
அதுக்கப்றோ ஜான்வரியில எக்ஸாம் இருக்கு
ஓகே அப்போ மே பாட்பாட்டாதான் வப்பாங்க னே
ஆமா ஆமாக்கா
ம் ஆனா தனித்தனி சிலபஸ் தான இல்ல ஒரே சிலபஸ் தா வருமா
வேற வேற ச இதுதான்கா நா வந்து ரெண்டு குரூப் பு இருக்கலக்கா அதனால ஒவ்வொரு குரூப்பா நா எழுதுறன்கா
ஓ சேரி சேரி அப்ப நீ இது முடிச்சோனே
இந்த செப்டம்பர்ல மொத குரூப் எழுதுன அதுக்கப்றோ ஜான்வரில ரெண்டாவது குரூப் எழுதணு
சேரி சேரி
ஆ உங்களுக்கு எப்டி போதுக்கா டே காலையில இருந்து என்ன பண்றீங்க
என்ன பண்ற பாப்பா வஸ்ட்டு எப்டியோ போகுது
ஆமா அங்க ப அது பாக்குறதுக்கே நேரோ இதுவாய்ரு
கரெக்டா இருக்கு நேரோ ஐயோ இப்ப ரொம்ப நீ நேர்ல வா
இந்த தடவ தா பாப்பா இப்பன்னா நடக்க ஆரம்பிச்சிருக்காலா
ஆ ஆமா
ஒரு எடத்துல நிக்க மாட்டுதா குடு குடு குடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கா கட்டி போட்டி வெச்சு அது ஜாலியா பின்னால போற எனக்தான தெரியு கட்டி போட்டா கட்டுல்ல கட்னா கட்டுல்மல ஏருதா சோபால கிட்டினா சோபாமல ஏருதா சரீனுத்துலே கொஞ்சோ வித் தியாசமா வேற எங்யாவ்து கட்டோம்னா கட்ட அவுத்துருதா கடவுளே எத வெச்சு கட் டனே எனக்கு தெர்ல ஒரு சாரிய வெச்சு கட்னா சாரீ நீளமா இருக்கா அது வரதூரோ வரிக்கு வரா செரி சால்ல கட்டுவோன் பாத்தா சால் கொஞ்சோ சிறுசா இருக்கா ஓன்னு அழுகுறா கைல வெச்சு கிட்னா கைல வெச்சு சிக்கிக்குட்றா அவளயே ம்
பேச ஆரம்பிஸ்டாளாகா அம்மா அப்பா அந்த மாரி பேச ஆரம்பிஸ்ட்டாளாக்கா
ஆ நல்ல கூப்புற்றா அழகா கூப்புடுதா என்ன ஏய் ஏய் அது மட்டுதா ஓயாம
ஆ ஆமா ஆமா அது கொழந்தைங்கனாலே எதாத் சொல்லுவாங்கல்ல அதே மாரி சேரி சேரி சேரி
இப்பலந்தா பேச ஆரம்பிச்சிருக்கா அதா சொல்லுவாங்கல்ல யாழ் இனிது குரல் இனித் மழலி சொல் கேளாதவங்க மாரி
ஆமா அதுவு நல்ல க்யூட்டா அழகா இருக்கு
நீ நேர்லவா உனக்கு நா பேச வெச்சு கமிக்கிறே இல்ல வீடியோன்னு அக்கா வாய்ஸ் அனுப்புற
ஆ சேரிக்கா கண்டிப்பா எனக்கு எப்படா அங்க வருவோன்தா இருக்கு
வாங்க கண்டிப்பா வாங்க இந்த தடவ ஊடைல எப்டி லீவு் கடச்சிச்சுன்னா கண்டிப்பா வா என்ன
ஆ கண்டிப்பாக்கா சாப்பாடெல்லா
ஆ
சாப்பாடெல்லா இங்க எனக்கு செட்டே ஆவ மாட்டிக்குதுக்கா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு
அம்மா சாப்பாட மிஸ் பண்றேனு
ஆமாக்கா இங்க சாப்பாடல்லா கம்மியாதா குடுக்குறாங்க காயில்லா வந்து வெக்கவே மாட்டாங்க அதுவு யாருக்கு சாம்பாரெல்லா அதுதா அதா சாப்பட்றதுக்கு கொஞ்சோ இதுவா இருக்கு பாதி நாள் வந்து சாப் பா பாதிதா சாப்புட்ற இல்ல சாப்டவே மாட்ற அந்த மாரிதா போய்ட்ருக்
ஐயோ அப்டி இருக்காத கொஞ்சமாச்சு பல்ல கடிச்சு சாப்டு எனா ஹெல்த்து முக்கியோல்ல நீ எக்ஸாம் எக்ஸாம்னு அத மட்டுமே பாக்காத பரிச்ச எழுததுக்கு தெம்பு வேணாமா
ஆமா அதுக்காகதா கொஞ்சமாது சாப்புட்ற இல்லனா இந்த சாப்பாடு எறங்கவே எறங்காது ஹாஸ்டல்ல யாருக்மே அவ்ளவா சாப்டவே மாட்டாங்க பாதி பேரு வாங்கி வாங்கி குப்
ஐய்யோ அப்ப நீ என்ன செய்யி அடுத் ததட வரைல அக்காட்ட கேளு அக்கா அந்த உனக்கு அந்த நெய் பொடி பருப்பு சாதோ பொடி
அப்புறோ வேறென்ன இந்த உள்ள வெச்சிருந்து சாப்டுவாங்கல்ல ஜார்ல அந்தமாரி அதுமாரி ரெடி மிக்ஸ்ல அம்மாவ பண் தர சொல்லி அக்காவ பண்ணே அப்புட்னா அடுத்த தடவ ஆ அடுத்த தடவ உனக் குடுத்துட்ற செரி செரி உனக்கு அப்ப அடுத்த தடவ நா குடுத்து உட்றே என்ன அம்மா பாக்க வந்தாங்கன்னா சொல்லு ஆ செரி அக்கா எப்டி இருக்காங்க
ஆ அக்கா நல்லாருக்காங்க அக்கா தா இப்ப இங்க அவுளு வேலைக்குதா போய்ட்ருக்கா
செரி அக்காக்கு செட் ஆய்ட்டா அப்போ
அ அவளுக்கு ஓகேதான்கா அவ அவளுக்கு ஆஃபீஸ்ல இருந்தே ஃபுட்ல்லா குடுப்பாங்க அதனாலா அவளுக்கு நல்ல ஆமா அதனால அவளுக்கு அதனால நல்லா தா சாப்பாடெல்லா போகுது அவளுக்கு அங்க அவளுக்கு அங்கயே அக்கமடேஷனு இதுவு ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணிருவாங்க
ம்
அதனால வாங்கி நல்லா சாப்ட்ருவா
இல்ல அங்க தங்குறங்கில்ல பயோ இல்லன
ஆமா இது ஹாஸ்டல்னாதா கொஞ்சோ பயமா இருக்காது இதுவு ஆனா கேள்ஸ் ஹாஸ்டல் தா அதனால பிர
ம் இல்ல சேஃப்டி இருக்கு பட் ஆனா அது அக்காவுக்கு இங்கேல உனக்கு அங்க கேமரா இருக்கு உனக்கு இங்க வந்து தனில்ல அது ஆஃபிஸ் ஹாஸ்டல் அப்டிங்கைல கூட கொஞ்சோ உனக்
ஆமா நல்ல சேஃப் ஆமா நல்ல சேஃப்டி இருக்கு இப்டிதாங்கா
ம் எப்டியோ போதுங்க எப்டி எப்ப காலைல எப்ப எந்திப்ப எப்ப படிப்ப க்ளாஸ்க்கு எப்ப போணு
காலைல எனக்கு க்ளாஸ் வந்து எட்டு மணிக்குக்கா காலைல எட்டு மணில இருந்து சாய்ந்ரோ அஞ்சு மணி அஞ்சர வர இருக்கு எப்டியு க்ளாசு வந்து தா
ஏ
ஒன்னுமே பண்ண முடியாதுக்கா
அ காலைல எவ்ளோ சீக்கிரம் எந்திக்கணும் அப்ப எப்ப சாப்டுவ ஹாஸ்டல்ல
ஹாஸ்டல்ல சாப்பாடு சீக்கிரம் வந்துரும் ஒரு ஆற்ரைக்கு வந்துரு
வந்துரும் ஆனா அவுங்கட் டைம் படி தானடா சாப்ட சொல்லுவாங்க இந்த டைம்குள்ல நீங்க சாப்ட்டு போணுனு தான சொல்லுவாங்க
இல்ல அது வந்து காலைல இருக்கும் கா காலைல சாப்பாடு வந்து எல்லாருமே கொஞ்சோ இங்க ஃபுல்லாவே வந்து சி ஏ ஸ்டூடெண்ட்ஸ் தா என் ஹாஸ்டல்ல நெறையா பேரு க்குதுனால அவுங்க அப்டிதா பண்ணுவாங்க சீக்கிரமாவே கா சாப்பாடு வந்துரும் அதனால சாப்ட்டுக்லா நா தா மொத ஆளா டெய்லி சாப்டுவ
அது நல்லது தா ஆனா சில ஹாஸ்டல்லல்லா நமக்கு வந்து டைம் பிரகாரம் தான
ஆமா இங்கியு டைம் தா ஒம்போது மணி வரைக்கிந்தா
ஆ
எட்டு மணி வரைக்குந்தா சாப்பாடு இருக்கு அதுக்கப்பறோ சாப்பாடு இருக்காது மேக்ஸ் மேம் ஒம்போது மணி வரவேண்ணா இருக்கு
ம் அப்ப சண்டே எல்லா ஞாயிற்றுக்கிழம போய் என்ன பண்ணுவீங்க
சண்டே வந்து கொஞ்சோ லேட்டா தா வரும் சண்டே எனக்கு சாப்பாடு இருக் இருக்காது எனக்கு சண்டேவு கிளாஸ் உண்டா காலையில சாப்பாடு லேட்டா தா வரும் இங்க சாப்பாடே இருக்காது ஆமா நா கிளாஸ்க்கு வந்துருவேன் அது காலையில டீ மட்டு குடிச்சிட்டு அப்டியே வந்துருவே அது டீயும் நல்லாவே இருக்காது
அய்யய்யோ என்னடா ம் அப்ப நீ அப்பா அம்மாவ ரொம்ப மிஸ் பண்ணுவ இன்ன
அதுதாங்க்கா கசப்பா இருக்கு அப்டியே
ம் சேரி ஃப்ரெண்ட்ஸ் யாரு கிருக்காங்களா
ஃப்ரெண்ட்ஸ் இனிமேதான்கா அப்டியே பேசிட்டு இருக்கே கொஞ்சோ பேசிட்டு இருக்கே ரூம்மேட்ஸ் எல்லா நல்லாதா இருக் இருக்காங்கா தான்பா ஃபிரண்ட்ஸ்தா கிளாஸ்ல தா பிரண்ட்ஸ் பேசிட்டு இங்க கொஞ்ச பேரு
ம் சரிடா பாத்துக்கோன்ன ஏன்னா நமக்கு வந்து சாப் அது வந்து நீ நல்லா இல்லன்னு சொல்ற சரி கொஞ்ச ஒரு ஒரு வருஷம் எக்ஸாம் இந்த தடவ கண்டிப்பா கிளியர் பண்ணிருவேன்ன கண்டிப்பா பாஸ் ஆயிருவ
ஆமாக்கா
மார்க் நெறைய எடுத்துரு
ம் கண்டிப்பாக்கா
சரியா இந்த ஒரு வருஷம் நீதா அத மட்டும் வேண்டிக்க கடவுளே இந்த ஒரு வருஷம் அடுத்த நா நல்லா சாப்பாடு சாப்டணும் அப்டி வேண்டி இந்த வருஷத்தோட எக்ஸாம் கண்டிப்பா முடிச்சிடுவ அ நமக்குதாடா மோட்டிவேஷன் சொல்லி தரணு எனக்ல்லா முக்கிய குறிக்கோலே வாழ்க்கையில நல்லா சாப்புடணு அப்டி நெனச்சிக்கோ
சேரிக்கா சேரிக்கா நான் உங்களுக்கு அப்புறமா கூப்புடுறே
சேரிம்மா
அ சேரிக்கா நான் உங்களுக்கு கொஞ்ச ஒரு பத்து நிமிஷம் கழிச்சி கூப்புடுறே
சேரி கூப்புடு இப்ப ன அடுத் தல உன்னைய ஊருக்கு எப்ப வரேன்னு சொல்லு இல்ல அம்மா எப்ப வராங்கன்னு சொல்லு நா உனக்கு பண்ணித்தாரேன் என்ன
அ சேரிக்கா இங்க கூப்புடுறாங்க நா உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சி கூப்புடுறே
ஆ ஓகேக்கா பாய்
டாட்டாமா ஆ